ஹலோ
என்னங்க பண்றீங்க
காஃபி போட்டுட்டு இருக்கே காஃபி குடிச்சுட்டு
ம்
லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருக்கே நீ என்ன பண்ற
நா சும்மாதா சும்மா நல்லா ஃபோன் பண்ணா பேசலான்ட்டு
லஞ்ச் சாப்ல்லையா
சாப்பன்னு சாப்பணும் இதுக்கப்றோ தா சாப்பிட்ணு
ம் நானு இங்க காஃபி குடிக்லாமா வேண்டாமா அப்டின்னு டபுள் மைண்டடோட இருக்கே இங்க நீ ஏதாச்சு எனக்கு செலக்ட் பண்ணி குடு குடிக்லாமா வேண்டாமானு
வேணா
யாண்டா
வேணாங்க காஃபி குடிக்கிறதெல்லா நல்லது இல்லங்க வித்தவுட் சுகர்ல காஃபி குடிங்க சூப்பரா இருக்கூ
அப்ப அது மட்டு நல்லதா
அது நல்லது வித்தவுட் சுகருங்க நல்லதுங்க சுகர் இல்லாம சாப்ட்டா நல்லதுங்க
ம் சேரி சுகர் இல்லாம இப்ப காஃபி குடிச்சிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுவோ
த்தியமா குடிக்க முடியாது உங்களால வேண்டா நீ சக்கர போட்டே குடிச்சுக்கோங்க
இல்லியே நா குடிச்சிருக்க
எப்டி ஒன் சிப்பு ரெண்டு சிப்பா
இல்ல இல்ல குடிச்சிருக்கே நானு
ஆனா முடியாதுங்க உங்களால
முடியு முடியு குடிச்ட்டா வயிறு வலி குடிச்சுட்டா வயிறு வலிச்சுருமோணு வேற பயோ
ம்
ஆனா குடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு
கிரேவிங்ஸ் அப்பிடி தாங்க்கூ பட் நாம் தா ஸ்டாப் பண்ணி ஆவனு
வேற வழி இல்லேன்னா என்னோடைய வயிறு வலி எனக்கு வேலய காட்டிடு
கண்டிப்பா
சாப்பாடு ஊற வெச்சிருக்கே லெமன் ரை லெமன் ரைஸு பாவக்கா பொரியல்
லெமன் ரைஸ் பாவக்கா பொரியல் வேற எதுவு இல்லயா எனக்கு இந்த காம்மினேஷனே புடிக்கல லெமன் ரைஸு நீ பிடிக்காது பாவக்கா பொரியலும் பிடிக்காது இந்த ரெண்டும் பிடிக்காதத வச்சி ஒரு காம்மினேஷன் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல
எனக்கு தெரியுமே ஒனக்கு லெமன் ரைஸ் புடிக்காதுனு எனக்கு தெரியு அது நா செய்யிற லெமன் ரைஸ் புடிக் காதுனு எனக்கு நல்லாவே தெரியு
தெரிஞ்சா சந்தோஷமா
நீயா சாப்பிற நானு என் பையனு தான சாப்பிட்றோ
ம்
ஆனா உங்க அம்மா செய்யிறது மட்டு ஒனக்கு புடிக்கூ
எங்க மம்மி வந்து கல்லக்கொட்ட போட்டு சூப்பரா செய்வாங்க
சேரி சேரி போது போது புராணொ செரி அப்ப நானு அப்டியே செஞ்சு தர
ஆ
சாப்டுவியா
ம் கொஞ்சோ கஷ்டொந்தா எங்க மம்மி பைக் கைப்பக்குவோ உங்குளுக்கு வருமா இல்லியா டவுட்டு தா
நீ ஒன்னு திங்க வேண்டாடா நீ இங்க வாடா உனக்கு நா வந்துட்டு கஞ்சி ஆக்கி போட்றன்டா
நா வரமாட்ட பாக்லா வந்தாதா வருவ சென்னைக்கி
அப்ப வேலைக்கு எங்க போலான்ட்ருக்க
ய சென்னையில மட்டு தா ஐ டி கம்பெனி க்குதா வேற எங்கியுமே இல்லியா
ஏ இப்ப என்ன ஐடியால இருக்க அப்ப நீ வரமாட்டியா இங்க
மேபி வந்தா இதலா பாக்கலா பேங்களூர் போவ நண்பர்கள் சில பேர் அங்கதான இருக்கிறார்கள்
சேரி போயிட்டு வா போயிட்டு வா
ம்
ம் முடிவே பண்ட்ட இங்க வரக்கூடாதுனு
இல்ல வருவ சென்னைய சுத்தி பாக்கலான்னு சும்மா வருவ அங்க சுத்தி பாக்க ஒன்னுல்ல
பரவால இருந்தாலு இல்லனாலு நீ வர தேவையில்ல
ஓ சேரிங்க
செரி அங்க என்ன லன்ச்சு
எங்க தெரில போய் பாக்கணு இதுக்கப்பறோ தா
பிரேக்ஃபாஸ்ட்
பிரேக்ஃபாஸ்ட்டு சிக்கன் கொழம்பு வித் இட்லி
காலையிலே சிக்கன் கொழம்பா
நேத்து நைட்டு வச்சது
ஓஹோ நீங்க சன்டே எப்பயு வந்து எஃகுதான எடுப்பீங்க
எஃகு புதன் கெழமை இச்சி சாரி இது புதன்கெழம சிக்கன் செய்வோ ஞாயித்துக்கெழம எஃகு தா செய்வோ அது அப்படியே மாத்தியாச்சு நாங்க
நிது எப்ப இருந்து நெ ஏ நா கேட்டல உங்கிட்ட புதன்கெழமையா அது
தூங்க மாத்திட்டோ நாங்க
வென்னஸ்டே அப்ப என்ன செஞ்சீங்க
புரில
வென்னஸ்டே சிக்கன் தா எடுத்தீங்களா வே எஃகு தா எடுத்தீங்களா
ஆமா வென்னஸ்ட்டே எஃகு தா எடுத்தோ
சேரி சேரி இங்க காலையில இருந்து ஒரே பாட்டு சவுண்ட் தாங்க முடியவில்லை
என்னா பாட்டு சவுண்டு என்னாச்சி ஆமாங்க பர்த்டேனா சும்மாவா
நானு செரி எதாச்சு தருவாங்க கிஃப்ட் கீது எதாச்சு தருவாங்க எது தரல பாத்த
இப் பொருமையா தானங்க தருவாங்க எடுத்தொன்னே தூக்கி குடுத்துருவாங்களா
பாத்தே எதுவு இல்ல செரி பாட்டு மட்டு ஓடிட்டே இருந்துச்சு
மதியோ போல பிரியாணி எதாவது போடுவாங்க
ஆ செஞ்சா குடுத்தாலு குடிக்கலனாலு நானு இங்க செஞ்சுதா ஆகணும்
நா உன்மைய எம்பது பஸ் ஸ்டாண்ட் பக்கோ போல அங்க போனா தா தெரியு என்ன அலப்பற பண்ணுக்கறானுங்கன்ட்டு
ம் இங்க ஒரு பொண்ணுட்டுருந்து ப்ரௌனி வாங்குவோல்ல
காலங்காத்தாலயே வண்டீல போனானுங்களா தளபதி தளபதியின்னு கத்தின்னு போண்ணானுங்க படுத்துட்டே இன்னு தூங்கல ம் சொல்லுங்க
ஒரு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எப்பவு ப்ரௌனி ஆர்டர் பண்ணி வாங்குவோல
ஆமா ஆர்டரு பண்ண போரீங்களா
ஆஹா அந்த நல்ல காரியோல்லா பண்ணமாட்ட கவலப்படாத
அது தெரிஞ்ச விஷ்யந்தா சொல்லுங்க
அந்த பொண்ணு டி வி கே டீம்ல வந்துட்டு கேக்கா செஞ்சு செஞ்சு அப்டியே ஸ்டேட்டஸ் போட்ருக்கு
அது ஆர்ட்ரு குடுத்துருப்பாங்க இன்னைக்கு சோ இந்த மாரி டைம்லா அவுங்ளுக்கு ஆர்ட்ரே கெடைக்கு பண்ணுவாங்க
ரெண்நாள்க் முன்னாடியே வந்துட்டு டி வி கே டீம்ல வந்து ட்டு யார்னாலும் கேக் வந்து ஆர்டர் பண்ணி கோங்க அவைலபிள் அப்டின் போட்டு சொல்லிருந்தது
டைம்லதான அவுங்குளு கொன்சமாது சம்பாதிக்க முடியு இலா சீசன் டைம் மாரி சோ அதனால இந்த ஒன் டே உ ட்டா அவ்ங்க சம்பாதிக்கற்துக்கு வழி இல்ல டைம் இர்காது
இன்னைக்கு பாத்தா ஒரே ஸ்டேட்டஸ் திங்டேஸ்க்கு ஸ்டேட்டஸ்
ஓ
இந்த ஆ இந்த ஃபாதர்ஸ் டேக்கு நா போய்ட்டு எங்க டாடிது என்னோடது வந்துட்டு எடிட் பண்லா அப்டினு ஜெமினிக் போயி எடிட் பண்ற போனனா நா ஒரு ஃபோட்டோ குடுத்தா அது ஒரு மாதிரி வருதுடா
அப்புடுதா குடுக்கு ஜெமினி நீங்க கேட்கறதெல்லா குடுக்காது அது
அப்புறம் குருநாதர் கிட்ட போன
ம்
குருநாதர் வந்து எக்சாக்ட்டா எங்க டாடி ஃபேஸு ஏன் ஃபேஸ்யு அப்டியே வந்து எடுத்து
அது சிலபேர்து கரெட்டா ஹெட்டு் மேச் பண்ணி குடுத்துரு சிலப்பேர்து வந்து அந்த ஒடம்புக்கு தலைக்கு சம்மதமே இல்லாம மேட்ச் பண்ணு
சாட் ஜி பி டி சொல்றயா ஜெமினி சொல்றயா
சாட் ஜி பி டி தா
என்னோடது வந்து கரெக்ட்டா குடுத்தது ஜெம் இதுல ஜெம்னில குடுத்தேன் வச்சுக்கோய
ம்
அது ரொம்ப வேற எத் யாரோ மாதிரி இருக்குது
ம்
இதுல கரெக்ட்டா என்னோட ஃபேஸ் கட் நா என்ன ஃபோட்டோ குடுத்தனோ அது எங்க டாடியோட ஃபேஸ் கட் அப் புடே வந்து குடுத்து
ஓ சேரிங்க
அப்புறோ இதுல கூட ஓகே அந்த இந்த தேவர் மகன் ஸ்டேட்டஸ் வச்சிர்ந்தாங்யே பாத்தியா ஹஸ்பண் அண் ஒய்ஃபு அப்புறோ ப்பா பையேன் அப்டின்லா
ஆமா
அதுல இன்னொர் கொடும என்ன தெரிமா எங்க அம்மாவுது எங்க அப்பாது வச் ஒட்னேதா அது எங்க அப்பா கூட ஒரளவு க்கு வந்துட்டு நா ஒத்துக்குவ அது எங்க டாடி மாதிரி இருக்கேனு எங்க மம்மி யாரோ மாதிரி இருந்தாங்கடா
நா அது பாத்தனே பாத்தன் பாத்த
ம் அதுக்கப்புறோ அதையு சாட் ஜீப்ட்ல குடுக்குமோதா கரெக்ட்டா வந்து எடுத்து குடுத்து
அது அக்கா வச்சாங்கன் நெனக்கிற அந்த ஃபோட்டோ இல்ல நீங்க வச்சீங்ளான் தெர்ல நா மூணு பேர் ஃபோட்டோவுமே பாத்த பட் ஒங்குள்து மட்டுதா ஃபேஸ் கரெக்ட்டா செட் ஆய்ர்ந்ச்சு அதுல ஹெட்டு கரெக்ட்டா செட்டாச்சு மத்த ரெண்டு பேருதுமே செட் ஆகல ஒழுங்கா
அவுங்க ரெண்டு பேதுமே செட்டே ஆகலடா பேஸு கரெக்டா வரவே இல்ல நீ அப்டி எதாச்சு எடிட் பண்ணியா நீ அது மாரி எதாச்சு எடிட் பண்ணியா
எதுக்கு நா ரெடிப் பண்ணு
எதாச்சு ஏ ஐ ல ட்ரைப் பண்ணியா ப்ராம்ப்ட்டெல்லா வச்சு எதாச்சு
இப்பல்லா எ போட்லா எது வைக்க ஏ ஐ லா குடுக்கும் குடுத்தது இல்ல குடுக்கவும் மாட்டே
ஏங்க
நா இன்ஸ்டாலப் போஸ்ட்டே போட மாட்டே நா எதுக்கு எடிட் பண்ணு உக்காந்துனு
ம்
ஆ ஸ்டோரியும் போட மாட்டே எனக்கு அந்த மாரி பழக்கோ ஒன்னு பழக்கம்லா இல்லங்க எனக்கு
சேரிடா சேரிடா ம் உனக்கு ரெஸ்யூம்க்கே நாந்தா போட்டோ எடிட் பண்ணி குடுத்தே அந்த மண்டை எல்லா செரிப் பண்ணி
அதா நானே சொல்றே எனிக்கு எடிட் பண்ணத் தெரியாது
ம்ஹ் ம்ஹ்
எதாவ் ஒரு நாலு போஸ்ட்டு போடந்தா எடிட் பண்ண கத்துனுப்பே அதுலாம் போடது இல்லச் டோரியும் போடதில அப்ப எதுக்கு நா எடிட் பண்ண கத்துக்கணு
சேரிடா சேரிடா அது உனுக் உதவியா இருக்குன்டா
உதவியா இல்ல எனக்கு சில நண்பர்கள் இருக்கிறாங்க எடிட் பண்றதுக்கு அவனுங்ள வச்சு நா பண்ணிக்றே
பண்ணுங்க பண்ணுங்க அதெலா எதிர்காலம் ரையே எல்லா எதிர்காலம்டா அப்பறோ நீலா என்னடா பி சி ஏ ஸ்டூடெண்ட்டு
பி சி ஏ ஸ்டூடெண்டாந்தா பத்வாலாங்க எடிட் பண் இப்ப எ யி லா எப்டி பிளாம்ட்டுக் குடுக்கதானே கத்துகுணு அதெலாம் போவ் போவ் பாத்துக்லா
சின்ன சின்னதா பண்ண ஆரம்ச்சாதா நீ அதையு வந்துட்டு வேற யார்ட்டியாச்சு நா குடுத்து பண்ணிக்குவேணா அப்றோ எப்டி பண்ணுவே
அதுவு வேலன்னு வந்துட்டா வெள்ளக்கார மாரி அதெலாம் பாத்துக்லா சேரிங்க ஆ
சேரி நீ போய் சாப்டு நா அப்றோ கூப்பட்றே
ஆ சேரிங்க